ஹலோ
ஆ கேக்குது உங்ளுக்கு வாய்ஸ் க்ளியரா இருக்கா
ஆ க்ளியரா இருக்கு தோழி நலமா இருக்கீங்ளா
ஓக் ஆ நல்லார்க்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நா நல்லார்க்கே தோழி சாப்ட்டாச்சா
இல்ல இல்ல சாப்பட்றது கொஞ்சோ லேட் ஆகு இப்ப ஃப்ரீ டைம் பண்ணிட்டு அத்தா மெசேஜ் போட்ருந்தே
ஓ ஓகே தோழி ஓகே தோழி
ஓக்கே ஏகே
ம் குக்கிங் பத்தி நம்ம பேசுவோ தோழி உங்ளுக் புடிச்ச டிஷ் எது நீங்க எது நல்லா சமைப் பிங்க அதுல அத பத்தி கொஞ்சோ பகிர்ந்துகோங்க
ஓகேகே குக்கிங்
சொல்லுங்க தோழி
ஆ இப்போ புல்ல பாத்தீங்கின்னா பொ ஸ்டாடிங்கெல்லா எதுமே புடிக்காது பட் ஆனா அதுக்கப்பறோ ஒர்க் பண்ண அது மேரே லைஃப் கப்றோ அது அப்டியே பழகிருச்சு அ அவ்ளோக்கு இட்ரெஸ்ட் எதுமே இல்லாத ஒரு இது அ இந்த மாரி ஃபுட் ஐட்டம் எல்லாவ் பண்ணுவோனா ஆ இன் எப்டி இன்ட்ரெஸ்டட் பாத்தீங்கன்னா இந்த பேக்கிங் இந்த மாறி வெரைட்டியான டிஷ்ஷஸ் ஏதாச்சு பண்றதுக்கு இந்த மாதிரி எல்லா பண்றதுக் வந்துட்டு ரொம்ப இன்ட்ரஸ் ட்டருக்கு பட் ஆனா இந்த சாப்பாடு கொழம்பு இந்த மாறி எல்லா பண்றதுக்கு வந்துட்டு எனக்கு அவ்ளோக்கா புடிக் புடிக்காது மேரேஜ்க்கு முன்னாடி பண்ணது இல்ல ஆனா மேரேஜ் கப்றோ பாத்தீங்கன்னா எல்லாமே பண்ணித்தான ஆகணு அப்டி பாத்தீங்க இனி போ வந்து எம் அ இந்த மந்தி கேட்ருப்பீங்க குழு மந்தி கேட்ருப்பீங்ளா என்னன் தெரில அது வந்துட்டு குக் பண்றதுக் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அதாவது ஒருத்தர் ஒவ்வொருத்தரா ம் வந்து அ நம்ப உஸ்ப் பண்ணி குடுக்கு போது நல்லா இருக்கு அப்டின் சொன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு அப்டி
அது என்ன டிஷ்ஷு கூ மந்தியா
குழிமந்தி கேள்விப்பட்ருப்பீங்க நீங்க எப்டி இந்த கோயம்புத்தூர் சைட்ல கேர்ளா டிஸ்டிக் அ இதே நார்ப்லி தா இந்த அரேபியன் டிஷ் அது ஆக்சுவலி அரேபியன் டிஷ்ஷா வரு நம்ப பிரியாணி அந்த மாரி கேட்டகிரில கெடயாது அரேபியன் டிஷ்சு ரொம்ப இன்கிரீடியன் ஸெ எதுவு வேண்டா பட் ஆனா அது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஹெல்தியு கூட ஏன்னா ஆயில் வந்துட்டு அவ்ளோவா இல்ல நம்ம பிரியாணின்னா எவ்ளோ லிட் ரு ஆயில் ஊத்துனு ஆனா இதுல அந்த மாரி எது இல்ல அந்த மாரி ஒரு டிஷ்ஷு
ஓ ஓகே தோழி ஓகே தோழி
பேக்ரவுண்ட் வாய்ஸ் இதாருக்கு அது ஏதாச்சு பிராப்ளம் வந்துருமா
பேக்ரவுனா சத்த ம் கேக்குதா
ஹலோ
ஆ சா
வாய்ஸ் க்ளியரா ஆக மாட்டி ஆ அது ஏதோ டேப் ஓப்பன் பண்ற மாதிரி பாத்ரோத்தோட சவுண்டு
அது பக்கத்துல நா வீட்டுக்குள்ள இருக்கே பக்கத்துல அம்மாவ வெளக்கிறது கேக்குதுன் நெனைக்கிறே செரி ஓகே தோழி நா இந்த வெளில வந்துட்டு பேசுவே நீங்க தொடந்து பேசுங்க நா இந்தா வெளில வரே
ஓகே ஓகே அப்ப அந்த மாரி அ சின்ன சின்னதா டிஷ் எல்லா செய்யறதுக்கு புடிக்கு ஆனா ஓவரா எப்பிடி பாத்தீங்கன்னா எப்போ இப்போ வந்துட்டு அ சின் அ எப்புடி சொல்றது வீட்ல எல்லாமே நானே பண்றதுனால எனக்கு வந்துட்டு புடிக்க மாட்டேந்து ஏ ரோட்டீனா இருக்குது எப்ப பாரு குக் பண்ணு அத பண்ணணு இது பண்ணு ஏதாச்சு நான்வெஜ் எல்லா கொண்டு வந்தா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா எல்லா பண்ணுவே பட் ஆனா டெய்லி இதே நம்மளே பண்ணிட்ருக்கு போது எனக்கு எப்பிடி தோண ஆரம்பிச்சதுனா ஒன்னு இல்லாட்டி ஹோட்டல் ஃபுட்ஸ் இல்லாட் டி யாராச்சு ஒருத்தர் குக் பண்ணி தரமாட்டாங்ளா வீட்டுக்கு நா என்னோட வீட்டுக்கு போகு போது ஓகே பட் ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இங்கென எ ரொட் டீன் நம்ப வீட்டுக்கு எப்பவுமே போ மாட்டோல வெக்கேஷன் டைம் அந்த மாத் தானல்ல போவோ இப்ப பாத்தீங்கன்னா அ இது நம்பளே எ நம்பளே பண்ணி நம்புளே சாப்புடு போது எனக்கு வந்து அது ஒரு எப்பிடி சொல்றது பசி இருந்தாலுமே ஏதோ ஓ சாப்புட்றோ இப்ப டைம் லன் ச் அதுக்கு சாப்டுர்லா அந்த மாரி தா ஃபீல் ஆகுதே தவிர்த்து ரொம்ப நா எதுவு இதா சாப்டறது இல்ல ஆனா இதே யாராச்சு வீட்ல இருந்து வந்தாங்கன்னா கெஸ்ட் யாராச்சு வராங்கனாலு ரொம்ப இன்ட்ரெஸ்டா தா நல்ல ஒரு இதோட தா குக் பண்ணுவே
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அதே மாதிரி என்னட்ட கேட்டீங்க அப்டினா ஆ ம் நா வந்துட்டு சமையல் வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணுவே அப்புல்லா கெடையாது ஓரளவு சமப்பே ஆ அந்த மாதிரி பாத்தீங்க அப்டினா சைவம் பாத் தினா ஆ வத்த கொழம்பு சாம்பார் ரசோ எல்லாமே வச்சுருவே அசைவத்துல பாத்தீங்க அப்டின்னா பிஷ் எ அந்த அளவுக்கு பண்ண மாட்டேன் சிக்கன் பண்ணிருக்கேன் அது மாரி முட்ட வச்சு டிஷ் எல்லாம் பண்ணிருக்கேன் ஆனா அந்த இறால் இதெல்லாம் பண்ணதே இல்ல தோழி உங்களுக்கு இறால் எல்லாம் பண்ண தெரியுமா
இல்ல இல்ல அதெல்லாம் பண்ண தெரியாது எனக்கு புடிக்காது அதனால பண்ண மாட்டேன்
பண்ண மாட்டீங்களா
எஸ் ஏ வாய்ஸ் கிளயரா இருக்கா
வாய்ஸ் கொஞ்சம் விட்டு விட்டு தான் கேக்குது எனக்கு பேக்ரவுண்ட்ல்லாம் கரெக்டா இருக்குல்ல தோழி
ஆ கரெக்டா இருக்கு கரெக்டா இருக்கு.
ஆ ஓகே தோழி
அப்ப அந்த மாரி ரொம்போ ம் அது ரொம்ப பாத்தீங்கன்னா ரொம்ப வந்துட்டு இன்வால்வ்மென்டான்னு கேட்டீங்கன்னா ஆ ரொம்ப இன்வால்வ்மெண்டா இல்ல பட் ஆனாலும் பண்ணித்தான் ஆகணும். அ அந்த ஒரு இதுக்கு வந்துட்டு குக் பண்ணிறேன். ஆ ஆனா புடிக்கும் வெரைட்டி நான் வந்துட்டுச்சு இப்ப பாத்தீங்கன்னா மேரேஜ் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா கேக் கேக்கல்லாம் பேக் பண்றதுக்கு ரொம்ப இன்ட்ரஸ்ட்டு அது அப்டியே ஸ்பான்ச் மாரி வர்றது எல்லாத்துக்கும் வீட்ல புடிக்கும். கேக்குமே இப்ப குக்கர்ல தான் அ அவன்ல்ல எது வும் இல்ல பட் ஆனா குக்கர்லயே பேக் பண்றதே வந்துட்டு அவ்ளோ நல்லா பண்ணுவேன். அ புது டிஷ்ஸ் அதாவது இந்த டெசர்ட்ட் இந்த மாரி எல்லாம் ட்ரை பண்றது வந்துட்டு ரொம்ப புடிக்கும். ஆ அதாவது இதுவுமே குக்கிங்ல வரும் தானே ஆ யாராச்சும் வராங்க. அப்டின்னா ஓகே அப்போ பண்ணிர்லா அ வந்துட்டு புதுசா ஒரு விஷயம் பண்றதுன்னா ஐ அம் அ நான் ஓகே அ அதே பார்த்தீங்கன்னா எப்பப் பாரு சாப்பாடு குழம்பு பொரியல் இந்த மாதிரியே போயிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஒரு சைடு வந்துட்டு நானு ஐய்யோ எப்படா டெய்லி காலையில எந்திரிச்சா இத சமையல் என்னத்த சமைக்கிறது இது பண்ணணுமா அது பண்ணனுமான்ற ஒரு மைண்ட் வரனாலே அந்த ஒரு இதுல கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் கம்மினே சொல்லலாம்
ஓ ஓகே தோழி ஓகே தோழி அதே மாதிரி நான் ஒரு தடவை நீங்க கேக்குன்னு சொன்நோன ஞாபக வருது நான் ஒரு தடவை கேக் செய்யலாம்னு ட்ரை பண்ண ஆனா என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா அது என்ன சொல்றது டேஸ்ட் வைஸ் ஓகே ஆனா நடுலல்லாம் எனக்கு வே கவே இல்ல அமா அது கேக் ட்ரை பண்ணி சொதப்பிடுச்சு அப்பைல இருந்து நா கேக் செய்யறதே விட்டுட்டேன் தோழி
அதாவது வேற எதுல கண்டிப்பா ஆ எப்டி நீங்க குக்கர்லையா அவண் இருந்துச்சா
ஆ குக்கர்ல தான் தோழி பண்ணனே ஆனா சொதப்பிருச்சு பஸ்ட் டைம் பண்ணையிலேயே
அது வந்துட்டு நீங்க எப்டி அது உள்ளார உள்ள எப்டி ப்ரீ ஹிட் பண்ணி ஒரு அதாவது நம்ம இந்த பாத்திரம்லாம் வைக்கிறதுக்கு ஒரு ரிங் மாரி ஒண்ணு இருக்கும்
ஆ அது வச்சுதான் பண்ணனேன் விசில் வந்துட்டு எத்தனைன்னு தெரியலையா அதனால முத முதல பண்ணும்போது அந்த மாரி ஆயிடுச்சு
ஏங்க விசில் வைக்க கூடாது
அதா சொதப்பிடுச்சு அதா தெளிவா
ஆ ஐயோ விசில் இல்லாம நம்ம வந்துட்டு பாத்தீங்கன்னா அ ஒன்னுலாட்டி நா என்ன பண்ணுவேனா நல்ல சாண்ட் இருக்கு பாத்திருக்கீங்களா மணல் இருக்கு பாத்திருக்கீங் ங்களா
ம்
மணலு இல்லாட்டி நம்மளுக்கு எல்லா எடத்துலயு வந்து ப்யூரா கிடைக்குன்னு இல்ல அது இல்லன்னா அந்த கிறிஸ்டல் சால்ட் இருக்குல்ல கல்லுப்பு இருக்குல்ல
ம் ம்
கல்லு உப்பு வந்துட்டு நல்லா ப்ரிஹீட் பண்ணிர்ணு அது அடியில போட்டு நல்லா அத சூடு பண்ணிட்டு அதுக்கு மேல அந்த ரிங்க வைத்துட்டு நம்ம வந்து பேக் பண்ணு எப்டி பேக் பண்ணனு விசுல மட்டு எடுத்தர்ணு அந்த கேஸ்கட்ட எடுக்கக்கூடாது அந்த உள்ளார இருக்கற ரப்பர் இருக்கும் பாத்திருக் இங்க ப்ளாக்கு
ம்
அத எடுக்காம அப்டே லாக் பண்ணிட்டு விசில மட்டு எடுத்துர்ணு அப்ப வந்துட்டு அது பேக் ஆகாதது அந்த அடியில இருக்கற அந்த உப்பு இல்ல டி அந்த மணல் பாத்தீங்கன்னா ஹீட்டாய் ஹீட்டாய் ஹீட்டாயி நம்மளுக்கு வந்துட்டு ஒரு அவன்ல வைக்கிற அந்த ஒரு ஹீட்னஸ் கடைக்கு இதுக்கு ஆனா இதுக்கெல்லா பாத்தீங்கன்னா ஒரு பழைய குக்கர் நம்ம தூக்கி போட்ருப்போ பாத்திருக்கீங்களா அந்த மாதிரி எடுக்கது தா நல்லது புது குக்கர தூக்கி வச்சுட்டோனா அது ஃபுல்லா அப்டியே சைடுஃபுல்லா கலர் மாறிரு ரொம்ப ஹீட் ஆகறனால அதூ பாத்தீங்கன்னா ஃபேலம வந்துட்டு கம்மியில வச்சு ஒன் னார் வெக்கணு ஃபிஃப்டி மினிட்ஸ் அதாது கோல்ட் ஆன பிளேஸ்னா ஒன் ஆர் டொவெண்ட்டி மினிட்ஸ் வெக்கணு இது ஹீட்டான பிளேஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி டூ ஒரு ஃபாட்டி டூ ஃபிஃப்டி மினிட்ஸ்சாச்சு கரெக்டா வச்சிர்ணு ஃபிஃப்டிமினிட்ஸ் வ கரக்டா வச்சற்னு அப்பதா உங்களுக்கு கரெக்டா பேக்காய் வரு நம்ம விசில் போட்டுட்டோனா கேக்கு வந்துட்டு குக்கருக்குள்ள ஓ இது பண்றது இல்லையே அதாது குக்கர்லே டேரக்ட்டா நம்ம பண்றது இல்லையே நம்போ வேற ஒரு ஆ வேற ஒரு பாத்தரோ இருக்கும் அதுல கேக் டீன் இருக்கும் அதுல வச்சுதா பண்ணணு நீங்க வந்துட்டு பெளர்னி எதாச்சு‌ ட்ரை பண்ணி பாருங்க அது வந்துட்டு ரிஸ்கே இல்ல பேட்டரி சொதப்புனாலுமே அது கரெக்டா வந்துரு
அப்டி சொல்றிங்களா தோழி ஆ ட்ரை பண்லாமே
ஆ ஓகே அது பண்ணி பாருங்க அது பிர இந்த பேட்டரி எப்டி சொதப்பனாலுமே அவன் இருந்தா அது கொண்டு வந்து தந்துரு நம்மளுக்கு கேக்கா
அ அந்த கேக்கல்ல பீட் பண்ணும்போது அதுக்கான ஒரு இது வேணு எப்டி சொல்றது அ ஃபளோட்டிங் மெத்தட்லயே பண்ணணு ரொம்ப போட்டு நம்ம மாவு தோசைக்கெல்லா மாவு மிக்ஸ் பண்ற மாரி பண்ணக்கூடாது அ அப்டி இருக்கும்போது இது வந்து அவன் இருந்துச்சுன்ன எப்டி பண்ணிட்டாலுமே அது ஓகே வாக்கிரூ ஆ ஆனா அந்த குக்கர்னா பாத்தீங்கன்னா யூடியூப்ல லா ஒரு கிளாஸ் இருக்கோ அதுல கண்டிப்பா அது எப்டி சொல்லுதோ அதே மாதிரிதா ஆ பழனு
ஏ சொதப்பிருச்சு அது நா ஒன் டைம் ட்ரை பண்ணதுக்கு அப்றோ திரும்ப திரும்ப ட்ரை பண்ணிருக்கலா அதுக்கப்புறோ எனக்கு மொத மொதன்னா ஆர்வோ மொத்தமா ட்ரை பண்ணிட்டு வர்லனு ஒன்னயே செரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டு அதுவு வீட்ல வேற திட்டுனாங்களா எதுக்கு அத அந்த பாத்தரோ கழுவுவே ரெண்டு நாள் ஆச் சு ஊற போட்டு கழவுனாந்த
ஆ ஆமா ஆமா அது தீஞ்சுரு
அதுல செம்மயா திட்டு வாங்குனேனா அன்னயில இருந்து எனக்கு கேக் செய்யணோ அப்டிங்கற ஒரு இதே இல்லாம பேசு தோழி
ஆ ஓகே ஓகே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க வரு கண்டிப்பா
உம் ஓகே தோழி நம்ம நெறைய பேசணோ ஆ நெறையா அந்த கேக் பத்தி நீங்க சொல்லலா நா புதுசு புதுசா தெரிஞ்சுட்டே அ அடுத்து நம்ம தொடர்ந்து பேசுவோ தோழி நன்றி தோழி
ஓகே நன்றி